ஹலோ
அலோ ஆ கேக்குதா சொல்லுங் சொல்லுங் ஆ வணக்கம் நல்லா இருக்கிங்ளா ம் நா நல்லாருக்கே
சாப்ட்டிங்ளா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்டிங்ளா என்ன சாப்டிங் இன்னைக்கு தோசை சாம்பார்
சேம் ஸ்வீட் எங்க வீட்லயு அதே தா செவ்வா கெழமல அதா அதா சொல்லி வச்ச மாரி எல்லா வீட்லயு அதா வெக்க போறாங்
ம் ம் வெள்ளி செவ்வாய் சாம்பார் தா எங்க வீட்ல சண்டேனா நான்வெஜ் தா
அது எல்லா வீட்லயு ஒன்னு தானே நான்வெஜ் என்ன பிடிக்கு உங்களுக்கு
ம் ரொம்ப புடிக்கும்ப்பா எப்டி கரட்டா சொல்றிங்க
இல்ல நீங்க நான்வெஜ் னு சொல்றப்பே
ம் பிரியாணி ம் மட்டன் பிரியாணி புடிக் கு
ம்
ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கு உங்களுக்கு என்னா பிடிக்கு
எனக்கு மட்டன் சிக்கன் ப்ரானு தம் இது உ எல்லாமே புறா எல்லாமே சாப்டுவோ நாங்க
நா எல்லா சாப்புடுவோ ரொம்ப புடிச்சது இதுதா
ஓகே ஓகே மட்டன்ல இப்ப தலக்கறி அதெலா சாப்டுவிங்ளா கொடலு அதெலா
ஆ மட்டன் எல்லா எல்லா பார்ட்ஸுமே சாப்டுவோ
கொம்பு மட்டுந் தவர எல்லா சாப்ட்ருவிங்க
அ ஆமா ஆடு கொம்ப உட்டுட்டு எல்லாமே சாப்டுவோ
சாப்ட்ருவிங்க வெரி குட் வெரி குட் எனக்கு மட்டன்ல வந்துட்டு என்னனா எனக்கு கறி மட்டுந்தா பிடிக்கு நா எலும்பு அந்த அளவுக் சாப்ட தெரியாது எனக்கு சோ தலக்கறி பிடிக் எனக்கு கொடல் பிடிக்காது சுக்கா மாரி வச்சா அது மட்டுந்தா சாப்ட்ருப்பே நானு பட் சிக்கன் எல்லா சாப்டுவே
ம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சாப்டுவிங்க
ம் அது நல்லா சாப்ட்றே நல்லா மூணு வேலை குடுத்தா நல்லா சாப்டுவே
அ சிக்ஸ்ட்டி ஃபைவ் யாருமே வேணான் சொல்ல மாட்டாங்க ம் ஏனா இங்கயி அதே மாரிதா
ம்
சிக்ஸ்டி ஃபைவ்னா எல்லாரு விரும்பி சாப்டுவாங்க
உங்ளுக் திடீர்னு சாப்டனு தோனுச்சுன வச்சுகோங்ளே டக்குன் ஒரு கால் கிலோ இனா ஃஆப் கே ஜி எடுத்து வந்துறே எடுத்து வந்ட்டு நானா வந்து பிடிச்சு கால ஸ்நாக்ஸ் மாரி காலைல கொஞ்ச சாப்டுட்டு ஃப்ரிஜ்ல பெரட்டி வச்சிரு அப்டி சாயந்தர கொஞ்ச சாப்ட்டு முடிச்சொன அவளதா
ம்மா போட்டு தர மாட்டாங்ளா
போட்டு தருவாங்க
ம் இதுக்லா எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு
ஆமா நமக் தெரிஞ்சுச்னா எதுக்கு அவுங்ள டிஸ்டர்ப் பண்ணிகிட்னு
ம்
அதில்லாம அவங்க வேற ஸ்டைல பண்ணுவாங்க
ம்
அவுங்க வந்து நார்மலா இந்த மசாலா பொடியெலா போடாம ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க நா வந்து இந்த மசால் டு கே எஃப் சி ஸ்டைல்ல பண்ணுவே நானு
உம் கே எஃப் சி சிக்கன் மாதிரி உம்
ட்ருக்கு அது
ம்
சோ அது எனக்கு நல்லாருக்கு சோ அதனால நா அது பொறுமையா நா பண்ணிக்கிறது
உம் பரவால்லியே நல்லா பண்றீங்ளே மேரேஜ் ஆயிருச்சாபா இல்லலிப்பா ஆயிருச்சா
எனக்கு இப்ப ரெண்டு வருஷ ஆகுது எனக்கு ஒரு பொண் கொழந்த இருக்கு
உம் செரி வாய்ஸ் பத்தா அப்பி தெர்லியே ரொம்ப சின்ன பைய வாய்ஸ் மாரியிருக்கே அதா கேட்டே உம் அப்ப ஒய்ஃப் சமச்சு குடுப்பாங்கல்ல
அவுங்க சமச்சுப்பாங்க இப்பதா அவுங்ளுக்கு கொழந்த பெறந்திருக்கா அவுங்க வீட்ல இருக்காங்க அதனால இப்பதைக்கு நாந்தா ஆமா ஆமா
பையனா பொண்ணா பெண் கொழந்த ஆ ஆ சேர் சே பொண்ணுதா நல்லது
ம் ம் ம்
ம் ஆ நல்லா ஒன்னு ஏதோ ஒரு கொழந்த இருந்தா செரிதா பையனோ பொண்ணோ உம் ஏதோ ஒரு கொழந்த
ஆம்மா
நீங்க என்னப்பா பண்றீங்க படிச்சிட்டு ஒர்க் பண்
நா ஒர்க் பண்ணிட்ருக்கே நா சேல்ஸ்லருக்கே நானு
உம்
இங்க லோக்கல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
சேர் சே சே சே நானு டீச்சரா ஒர்க் பண்ண இப்போ ஒர்க் பண்ணல சும்மாதா வீட்லதா இருக்கே
கவுர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருங்ளா
இல்லங் இல்லப்பா அ பிரைவேட் ஸ்கூல்தா
ஓகே ஓகே ஓக்
உம் யேஸ்க்குல ஒர்க் பண்ணே இப்ப டூ இயர்ஸா ஒர்க் பண்ணல வீட்லருக்கே
சே சே சே சே சே வேறென்ன வீட்ல இருக்க எப்டிருக்கு இல்ல இல்ல ஒர்க்லதா இருக்கே நானு ஆமா ஆமா நம்ம சேல்ஸ் தானே போயிட்டு இத முடிஸ்ட்டு கடகடையா அலையுறத்தான சோ அனால திரியு எதா கேப் கெடச்சா ஆ அவுங்க இது எம் மெட் முடிச்சிருக்காங்க
உம் எம் மெட் முடிச்சிருக்காங்ளா
அ முடிஸ்ட்டு இந்த கொழந்த கொஞ்ச இதாயிடுச்சுனா அடுத்து அப்டே கவுர்மெண்ட் சி சாரி பிரைவேட்டுக்கு எதா ட்ரை பண்ணுணு இல்லனா நெட்டு சிட்டு எழுதிட்ருக்காங்க
அ ஆ நெட்டெக்ஸாம்மு எழுதிகிட்ருக்காங்ளா சே சே சே செரி அம்மா என்னாப் பண்றாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானா
உம் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்தா
உம் ப்றா
அப்பா ரிட்டையடு கவுர்மெண்ட் ஜாப் அவுங்க
சேச்ச கவுர்மெண்ட் ஸ்டாஃபா சேர் ஸ் சே எஸ் ம் மதிய சாப்பாடு அம்மா சமச்சு வச்சுருவாங்ளா
ஆ சம்ச்சி காலைல குடுத்துட்ருவாங்க இங்க சித்தி இங்க பக்கத்துல ஒர்க் பண்றாங்க குடுத்துட்ருவாங்க நா அப்டியே வாங்கி வச்சுக்கிறே அப்டி நா கொண்டு போயிருவே டிஃபன் பாக்ஸ்லதான அப்டியே கொண்டு போயிட்டு அ டவ் கேப் ஃபிரண்ட்ஸ்டன் டக்குனு உக்காந் சாப்ட்ர வேண்டிதா
சேர் சேர் சேரி அவ்ளோதா மேக்சிமம் வீட்டு சாப்டது நல்லதுதா கடை சாப்பாடு சாப்பிடறத விட ம் ஹெல்த தான முக்கியோ நமக்கு இப்ப இருந்து ஹெல்த பாத்துக்கிட்டாதா
இவங்க மத்தில திடீனு வெளிய போனுவாங்க திடீனு அங்கிட்டு போணுவாங்க
அ
அங்க போவோ திரும்பி பசங்க ரெண்டு வடைய வாங்கி தின்னு புடுவோ
ஆமா அதா ம் மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிற நல்லதுதா
அப்பதா ம்
ஏன்னா நம்ம இப்ப சாப்பிட்றதா நம்ம பின்னாடி நமக்கு வந்து ஒடம்புக்கு வந்து செட் ஆகும்
இப்ப நல்லதே சாப்பிட்டோம்னா நமக்கு ஒடம்பு நல்லா ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கு
ஹலோ ஹலோ கேக்கவே இல்ல
ஹலோ கேக்குதா கேட்கவே இல்லியே ஹலோ கேக்குதாப்பா